என்ன பண்றீங்க கேக்குதா
ஹலோ
அக்கா கேக்குதா கா
ஆஹ் அக்க
என்ன பண்றீங்க
கேக்குது சொல்லுங்க ந நான் டீ குடிச்சுட்டு இருக்கேன் உம் நான் நல்லா இருக்கேன் டீ குடிச்சிருக்
டீ குடிச்சுட்டு இருக்கீங்களா
உம்
இங்க மழைல்லாம் இல்ல வர மாரி இருக்கு
உம் உம்
வருமா என்னன்னு தெரில
உம் சமைச்சிட்டீங்களா உம் மழை பெஞ்சுட்டு இருக்குக்கா
உம் உம் இல்லக்கா மதியம் சமைச்சதே இருக்கு
உம்
மதியம் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சோம் இருக்கு நைட்டுக்கு சாதம் மட்டும் வடி
உம் இங்க சமை சமைலக்கா எனக்கு உடம்பு சரியல கால்ல இட்லி மாவு இருந்தது இட்லி சட்னி பண்ணன் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்ல வயிறு இடுப்பு வலி அதுனால எதுவும் சமைக்கல ஆடர் போட்டு சாப்டோம் ஆடர் போட்டு சா டோம்
செரி சரி
இப்பதான் டீ போட்டு ம் ம் மாத்திர போட்டு பஇருந்தக்கிட்இருந்தே
உம் உம் உம்
ஹ இப்பதான் குளிக்குணும்
செரி செரி உம் உம் உம் நைட்டு சமைக்கணுமா
உம் ஆமாங்க
உம் உம்
அதுதான் பாத்துட்டுருக்கே என்ன பண்ணலாம் அப்டினுட்டு ஆமா எங்க பசங்க சப்பாத்தி ஒருத்தனுக்கு வேணும் ஒருத்தன் வந்துட்டு எனக்கு பூரி சுட்டு ட்டுக்குடு அப்டின்றா ஆ ரெண்டு பசங்க
உஹம் நீங்க என்ன ஃப்ட் செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க
நான் சப்பாத்தியே செய்யலாம் பூரி வந்துட்டு வேணாம் இந்த கிளைமேட்டுக்கு அவ்வளவு ஜீர்ண ஆவாது
உம் ஹம்
அதனால சப்பாத்தியும் உர்ல கெழங்கு ஆமா உர்ல கெழங்கு குருமா பண்ணலான்டு
உம் செரி செரிக்கா குருமா என்ன குருமா
உம் உருளக்கெழங்கு பட்டாணிதாக்கா
உம் உம் அது எப்டி செய்வீங்க
நா நார்மல்லா தான் பட்டாணி உருளக்கெழங்கு வேக வச்சுக்கிறது ஒன்னா
உம் உம் உம் உம் ரெண்டுமே ஒண்ணாவாக்கா
ஹம் ஆமா கெழங்க மட்டும் தோல் எடுத்துருவே எடுத்துட்டு பட்டாணி தனியா வச்சுப்பே இது தனியா வச்சுப்பே உருலகெழங்கு மட்டும் லைட்டா உம் ஸமஸ் பண்ணி லைட்டா மசிஞ்சு ஒண்ணும் பதமா வச்சு பாம்ப்ளேட்ல நார்மலா எண்ண ஊத்தி கடுகு போட்டுட்டு. அப்புறோ அஹம். பச்ச மொளகா ரெண்டு காஞ்ச மொளகா ஒண்ணு.
இந்த பட்டலவங்க எல்லா போட்டு.
ஹம் உஹம்ம் ஆஹஹஹ ஆஹஹஹ அந்த மாரி பண்ண மாட்ட. அதுக்கப்புறோ கறிவேப்ல. அதுக்கப்புறோ வெங்காயோ. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட். ட்டு ஒரு ஸ்பூனு. போட்டு நல்லா வதக்கிட்டு உம். மஞ்சப்பொடி. அதுக்கப்புறோம் போட்டதுக்கப். அப்புறோ உருளக்கெழங்கு பட்டாணி கொட்டிடுவ. அதுல ஆஹ கடையிலப். போட்ட பின்னாடி அத லைட்டா உப்பு போடுவ. உப்பு போட்டு வதக்கிட்டு. உம் என்னது. கரம் மசாலா. தன்யா பொடி அப்புறோ வந்துட்டு காரப்பொடி. காஷ்மீரி சில்லி லைட்டா அப்புறமா லைட்டா சாம்பார். பொடி சேத்துப்ப.
உம் உம்.
சேர்த்துட்டு லைட்டா ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி. கொதிக்க விட்டுட்டு பொட்டுக்கடல. ல அது இருந்துச்சு அப்படின்னா அது போடுவ அப்படி ஒரு சில நாள் அது எக்ஸ்ட்ரா வேணு அப்படின்னா போடுவ. அப்படி இல்லைன்னா இதுவே செரியா போயிடு. நல்ல ஒரு. ஒரு அஞ்சு நிம்ஷோ மூடி. போட்டு மூடி வச்சுட்டு. பின்னாடி கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோ. உப்பு காரோ டேஸ்ட் பண்ணி ஈஸியா இரு.
உம் உம் நீங்க சொன்ன மாரியேதா. க்கா நாங்களு சமைப்போ. ஆனா என்ன ஒண்ணு. னா எண்ண ஊத்திட்டு இந்த கடுகுப். போர் ஆமா கடுகு போடுறதுக்கு பதிலு பட்டயிலவங்கோ போட்டு தாளிச்சிட்டு ஹாவெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்துகபற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வதகுவோ நீங்க தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்றிங்கல்ல நாங்க இந்த வெங்காயம் போட்டு இஞ்சு பூண்டு பேஸ்ட் போட்
ம் சேம் நானு தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப் ப்றதா தக்காளி சொல்லு போதோ மாத்தி சொல்லிடேன் ஹ
ஓ அப்டியா செரிக்கா செரிக்கா கடச்சியா மட்டு அந்த சோம்புயிருக்குல்ல த்தா சோம்பு ப்பு தேங்கா இருந்தா அரைச்சு ஊத்துவோம்
ச் நீங்க நா வந்ட்டு கெட்டியா நீங்க குரு குருமா மாத்திரி வன்ட்டு கொஞ்ச ப் ச் லைட்ட தண்ணி மா து வச்சு சாப்பிடுவிங் ஹஆ நா வன்ட்டுகெட்டியாகொஞ்சோ சட்னி பதத்துக்கு அந்த மாரி ஸ் தப்பிடுவோம் அதே தண்ணியாவு ஆமா தண்ணியாவு வச் ச்சு சாப்பிறாங்
ம்ம் ஆம்மா இப்ப நா சொன்னது தண்ணியா இருக் க்கற மாரி கொஞ்ச நல்லா கிரேவியா நெறைய இருக் தமாரி
ஹா நாங்கவன்ட்டு நாலு பேரு தானே நானு ஹா
உம் உம்
நானு வீட்டுகார்ரு பசங்க பசங்க லைட்டா தா சாப்புடுவாங்க எங்களுகு வன்ட்டு அது மீந்துரோ நா அது மீதி ஆசினா கெட்ரோ காலையில டைம் உருளைக்கிழுங்காலம் ப், ச் போயிடும் இல்லிங்ளா பத்தண்ணி உருளக்கிழங்ல்லாம் அது நல்லா சமை இல்ல தக்காளி சட்னி அந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட பண்ணுவாங்க
உம் உம் உம் உம் இங்கேயுமே நாலு பேர்தான்க்கா ஆனாலும் கொஞ்சமா செய்ய தெரியமாட்டேங்குது எது செஞ்சாலும் அதிகமா செஞ்சடுறது அப்புறம் வேஸ்டா போறது இப்டியேதான் இருக்கு
பெரிய பசங்களாக்கா இல்ல
இல்ல அக்கா குட்டி குட்டி பசங்க தான் குட்டி பையன் இப்பதான் யூகேஜி போறாரு அவருதான் பெரியவரு ஆனா ஆனாலும் குட்டி பையன் குட்டி பையன் சொல்லியே பழகியாச்சு குட்டி பையன்யூ கேஜி போறாரு பாப்பா இப்பதான் குட்டி பாப்பா ரெண்டு வயசு பாப்பா அதனா ரெண்டு பேருக்குமே அந்த உம் உம்
ச சமைக்கிறேன் இல்லக்க மா சயும் போது யார் யாருக்கு எவ்வளவு சாப் து வேணு அப்டின்ட்டு எக்ஸ்ட்ரா வர மாரி பாத்துப கரெக்டா அத்தன கப்பு வச்சிருக்க ஏய
உம் உம் உம் உம் உம் உம் உம்
வந்து ஒரு ப கப் அந்த மாரி எப்படின்னா ரெண்டுரை கப் போட்டா பதனஞ்சு ஆஹ் ஆமா கரெக்டா இருக்கும் கரெக்டா நம்ம கைப்பிடியளவு இப்படி புஃப் புண்ணு அந்த இது பண்ண அந்த இதுலயே அந்த ஓட்டையிலே வந்துட்டு பெருசா இவ்ளவுளதான் சப்பாத்தி கரெக்டா வந்துரு ஷேப்பா இருக்கும் இன்னும் முன்னாடி பின்னாடியே அந்த மாரி இருக்கும் காது எல்லாரும் சொல்றாங்க மடிச்சு தைக்கிறது அப்படி இப்படின்னு தேய்க்க மாட்டன் நார்மலா அந்த கையளவு பால் சைஸ் வச்சேன்னா நாலு உருட்டு கரெக்டா
எங்க உருட்டுல்லாம் ஒரு ஒரு பக்கம் உன்ன பாரு என்ன பாரு
இப். ட்ரை பண்ணி பாருங்க அப்.
எந்த மாரி சொல்றீங்க. க்கா.
நீங்க வந்துட்டு மாவு பசையும் போதே. கொஞ்சோ உங்களுக்கு சாப். டா வரணும்னா டிப்ஸ் சொல்ற பாருங்க சுடுதண்ணி. வெது வெதுன்னு காச்சு வச்சுக்கோ. பச்சத்தண்ணியே ஊத்தாம ம்ச். சுடு தண்ணியில. கொஞ்சோ கைபொருக். க்குற சூடு இரு போட்டுக்கிட்டு யாரு மேல கோவோ இருக்கோ நல்லா காட்டு காட்டு காட்டணு. மாவு வந்துட்டு பூரி. கின்னா ரொம்ப டைட்டா பெசயணு. ம்ச் ஆஹா இதுக்கு வந். ன்டு சப்பாத்திக்குன்னா வந்துட்டு லேஸ். சா இருக்கணு. நெறைய அழுத்தம் கொடுக்க கூடாது லாஸ்ட்ல அழுத்தம் கொடுக்கணு. நா கொஞ்சோ கொஞ்சமா. தண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சேத்துவ கரெக்டா வந். துட்டு மாவு வந்துட்டு எல்லா திறந்து பவுல்லா ஒட்டு ஆஹ ஆமா பவுல்லா ஒட். திவ.
உம். அந்த மாரி பண்ணா கரெக்ட்டா வரு போலக்கா.
கரெக்டா நல்ல மாதிரி எண்ண ஊத்தி நல்லா வந்துட்டு இப். இப்போ நைட்டு இப்ப சமிக். க்கிறனா ஒரு ஏழு மணிக்கு சமைக்கிறனா. நல்லா ஒரு மணி நேரோ ஒன்ற. மணி நேரோ சப்பாத்தி நல்லா பசஞ்சு வச்சிருவ.
அக்கா லாஸ்ட் டைம் நா அந்த மாரி பண்ணும் போது நானும் சாஃப்டா வரும்ன்ற ஆ. சில ஒரு மணி நேரோ ஒன்ற மணி நேரோ வச்சம். பாருங்க அது ஒரு மாரி. சப்பாத்தி வந்து ஒரு ம்ச் மாரி ஹாடா ஆயிடுச்சுக்கா ஆமாக்கா.
கூடாது நீங்க. மூடி போட்டு மூடி ஆஹஹா நீங்க மூடி போட்டு வைக்கும்போது வந்து அதுல. கிளாத் வந்து ரொம்ப ம்ச் தண்ணி இருக்கு. கூடாது அப்படியே மூடி வைக்கலாம் இல்ல வந்துட்டு கேப்பே போகாத மாரி டிபன் பாக்ஸ்ல அந்த மாரி வச்சிடலாம் கொஞ்சம் அகலமான காட்டன் கிளாத் நம இட்லி துணி இருக்கு இல்லீங்களா அந்த மாரி கேப்பே போகத மாரி மூடி வச்சிட்டு கிளாத்து போட்டுட்டு சப்பாத்தி இது மேல நீங்க அதுக்குன்னு ஈர கிளாத் போடாதீங்க நார்மல் கிளாத்தே ஆல்ரெடி கடைசில என்ன தி தான் நம் பெசஞ்சு வச் வச்சிருப்போம் லாஸ்ட்ல அது மேலயே வந்துட்டு அந்த கிளாத்த போட்டரனும் கேப்பே இல்லாத மாரி மூடி ட்டு அதுக்கப்புறம் பிளேட் போட்டு மூடி வச்சு சுருங்க அது நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேல வந் ட்டு இந்த மொறு மொறுன்னு இருக்காது காஞ்சிட்டா ஒரு மாதிரி இருக்குல்ல மேல அந்த மாரி இருக்காது எடுத்து வன்ட்டு கீழே போட்டு ந ல்லாம் அழு தேங்க உங்களுக்கு யாரு மேல கோவம் இருக்கோ அவங்க மேல போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுங்க தூக்கியடிங்க ஆஹ் ஓகே ஓகே
ஆஹ் ஓகேங்கா